ஹலோ
சொல்லுங்கக்கா கால் பண்ணிருக்கீங்க
என்னடா பண்ற
சும்மா தான்க்கா
ஃபோன் நா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் வந்து ரொம்ப ஹேங்க் ஆகுதுடா சரி ஒரு புது ஃபோன் வாங்கிறலா இது வாங்கி ஒரு செவன் இயர்ஸ் கிட்ட ஆச்சி செரி புது ஃபோன் வாங்கீர்லாமே உங்கிட்ட சஜஷன் கேக் கலாமே அப்டின்னுதா கால் பண்ணே
ம் செவன் இயர்ஸ் ஆகிருச்சா அந்த ஃபோன் வாங்கி என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க
ரெட்மி
ரெட்மியா ரெட்மில என்ன ஃபோனு
ஃபைவ் ஏ
ஃபைவ் ஏ ஓகேங்க ரெட்மி நல்லா தான இருக்கு ஆனா ஏழு வருஷோ ஆயிடுச்சி ஃபோனு ஏழு வருஷமா தாங்குதா
ரெட்மி வந்து செங்கல் ஃபோன் அதுவு நோக்கியாவு வந்து செங்கல் மாதிரி
ஆ
ம் நல்லா தாங்கு ஆனா இப்ப வந்துட்டு ஆ வேலை செய்யணு ஃபோர் ஜி மொபைலா இருக்கு செரி ஃபைவ் ஜி மொபைல் வாங்கலா அப்டின்ட்டுதா செரி முடிவு பண்ணிட்டு ஒன் ட சஜெஷன் கேக்கலாமேன்னு கால் பண்ணே
ஓ எங்கிட்ட சஜஷன்
ஆமா நீங்க தா வந்துட்டு ஆல்ரவுண்டர் ஆச்சு எத கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க
ஆமாங்க சேரி எந்த பட்ஜெட்டுக்குள்ள பாக்கறீங்க
ம் ஒரு டுவெண்டி ஃபை
ட்வெண்ட்டி ஃபைவ்க்குள்ள ஓகே நீங்கதா அடிக்கடி குருநாதார் குருநாதனு சாட் ஜிபிக்கிட்ட போவீங்களே அவர்கிட்ட கேட்ருக்கலாம்ல்ல
குருநாதர்ட்ட கேட்டே செரி இருந்து இருந்தாலு இந்த குருநாதர்ட்ட கேப்பொமே அப்டின்ட்டுதா கால் பண்ண
ஓ சேரிங்க
ம்
ஜெஞ்சுக்குள்ள ஃபோனு ரெட்மிலயே ஃபிப்டீன் ஒன்னு வந்ருக்குது அதுவேணா எடுத்துக்கோங்க ஃபை ஜி இப்பதா எல்லா ஃபோனுமே ஃபை ஜி தா உங்ளுக்கு பேட்ரி எப்டி தேவப்படுது அதிகமானுமா பேட்ரி உங்ளுக்கு ஃபோன்ல
ஆமா பேட்ரி ரொம்ப முக்கிய ஏனா வேல செய்றங்கறனால கொஞ்ச தாங்கி நிக் க்கனும் அதனால எபோவ் ஒரு ஃபைவ் தௌசன்ட் எம் ஏ ஹச்சோ இல்ல சிக்ஸ் தௌசண்ட் எம் ஏ ஹச்சோ இருந்தாவே எனக்கு ஓகே தா
ம் டென் தௌசன்ட் எம் ஏ ஹச்சேருக்குது ரியல் மீல வாங்கிறீங்களா
அப்டியா
அது ரீச ரீசெண்ட்டா ஒனு வந்ச்சு டென் தௌசண்ட் ஒன் ஆமா டென் தௌசண்ட் எம் ஹெச் பேட்ரி அது
ம் ம் பாத்துக்கோங்க குருநாதரே இந்த இன் ஃபர்மேஷன் எனக்கு சொல்லல அதனாலதா உங்குளுக்கு கால் பண்ணே
ம் அது ஒன்னு வந்துக்கு இப்ப புதுசாதா வந்துக்கு அந்த ஃபோனு அதுக்கப்புறோ கேமராவு முக்கியமா இல்ல
எஸ் எஸ் கேமரா ரொம்ப முக்கியம் நம்ம செல்ஃபி பைத்தியோ அதனால கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம்
ஓகே கேமராவ அப்டி பாக்குறீங்கன்னா பேக்ல பிஃப்டி எம்பி இல்ல சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் எம்பி பேக்ல பாத்து வாங்கிகோங்க அது நல்லா இருக்கு இருபத்தஞ்சிகிலோ அது வரு நெனக்கிறே சிக்ஸ்டி ஃபோர்தா ஏஸ்டா வரு நெனைக் கிறே
சரி இந்த டென் தௌசண்ட் எம்ஏஹச் ஃபோன் சொன்னேல்ல ரியல்மில அப்போ அது வெயிட் என்ன டென் தெளசண்ட்டா பயங்கர வெயிட் எவ்ளோ இருக்கு
இல்ல அது வெயிட் கம்மியாதா இருக்கு வெயிட் அது அது மோஸ்ட்லி வந்து இந்த லாங் டிராவல் போவாங்ள
ஆமா
லாங் டிராவல் பண்ணி போய் வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி மினிமம் ஒரு மூணு நாள் ரெண்டு நாளாது சார்ஜ் ஃபுல்லா தாங்கு
உம்
அதனால அவுங்களுக்கு அது செட் ஆய்டு
சேரி ஓகே ஓகே ஆனா ரியல்மில என்ன அப்டின்னா இந்த ஃபிரெண்டு ஒருத்தி வச்சிருந்தா அவளுக் என்னாச்சு ன்னா பையன் கொண்டு போய் ஃபிரிட்ஜில ஃபோன வச்சுட்டா வச்சுட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு விளையாட்டுத்தனமா ஃபோன எடுத்துட்டான் அப்றோ என்னாச்சு அப்டினா அப்டியே கீழ இருந்து அப்டியே இன்ச்சு பை இன்ச்சா மேல வந்துட்டு ஸ்க்ரீன் அப்டியே போய்டு ச்சு அதுக்கப்புறோ லைன் வருதுன்னு சொன்னா இந்த பிராப்ளலா இருக்குது ரியல் மில ரியல்மி விவோலலா இந்த பிராப்ளம் இருக்கே
இல்ல அது வந்து ரியல்மிலா அந்த லைன் வர பிராப்ளம் இல்லயே ஒன் பிளஸ்லதா அந்த லைன் வர பிராப்ளம்லா இர்ன்ச்சு ஃபோன்ல அதிகுமா ஒன் பிளஸ்தா அதிகோ அதுவு இப்ப வந்து ஒன் பிளஸ் அந்த டூ ஒன்னா அப்புடிதா வந்ச்சு நெனைக்கே த்ரீ ஃபோர்லா நல்லாதா இருக்குன் சொன்னாங்க நாட் ஃபை நாட் இப்போ அதெல்லா நல்லாதா இருக்குன் சொன்னாங்க
எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் பிளஸ்தா மைண்ட்ல வச்ச அதுக்கப்றோ சரி இந்த லைன்ஸ் வர்றனாலதா கொஞ்சோ பயமா இருக்குது அது மத்தபடி இந்த அ சார்ஜ் ஏறது வந்துட்டு ஃபிப்டீன் மினிட்ஸ் டுவெண்டி மினிட்ஸ் லலா ஏறுது எய்ட்டீன் வாட்ஸு ஹண்ரட் வா ஸுலா சார்ஜர் இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுலதா பெஸ்ட்டா இருக்குது
ம்
கேம்ராவு என்ன சொல்லு ப்ர ஒரு பிராண்டட் ஐ ஃபோனுக்கு அப் புறோ ஆ வந்து ஒரு பிராண்டட் ஐ ட்டம் வாங்குறாங்க அப்டினா ஒன் பிளஸ்தான் வச்சுக்கோய
கண்டிப்பா
ஆனா அந்த லைன்ஸ் வரதா கொஞ்சோ அப்டியே யோசிக்க வேண்டியதா இருக்கு சரி வேற அதுக்கடு த்த ஆப்ஷன் வந்து போலாமே அப்டின்தா யோச்சுட்ருக்க
ம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நல்ல ஃபோன்னா நானு சேட் ஜி பி டி ல கேட்ருக்க அது சொன்னது வந்து இந்த அ ரியல்மில ஒரு ஃபோன் சஜெஸ் பண்ச்சு அப்றோ மோட்டோல ஹெச் சிக்ஸ் டீன் செவன்டீன் ஃபியூசன் இப்ப ரீசன்ட்டா வந்தது சிக்ஸ்டி ஃபியூசர் ஏன் ஃபிரெண்டு வச்சிருக்கான் அதுவு சூப்பரா இருக்கு ஃபோன்னு கேமரா அது பெட்ரா இருக்கு எல்லா இதோட
ம் எனக்கு மோட்டோல வாங்கறது கொஞ்சோ வந்துட்டு வாங்கலாமா வேண்டாமா ஃபோனே
நீங்க வாட்ஸ்அப் டி பி ல பா பார்த்துருக்கீங்ளா அந்த டீப்பில என்னோட வாட்ஸ்அப் டி பி அதுல இருக்குல ஃபோட்டோ அந்த ஃபோன்லதா எடுத்தது நல்லா இருக்கு கேமரா அதுல
இது சர்வீஸ் சென்ட்ருலா எப்டி
ஆ அதுல்லா ஒன்னுல பிரச்சன்ல அது வாரண்ட்டி இருக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இருக்கு நான் வாங்குன கடைல ஷோரூம் போனாலு வாரண்ட்டி இருக்கு அதுக்கு
வாரண்டி ஓகே சர்வீஸ் சென்ட்ரு இருந்தாதான அவன் டக்கு டக்குன் வந்து பாத்து குடுக்குமுடியு ஸ்பேர் பாட்ஸுலா வந்துட்டு ஆ டக்குன் போட்டு தர முடியு அப்டி கேக்குற சர்வீஸ் சென்ட்ரு வந்து நெறைய இருக்குதா இல்ல ரேராதா இருக்கா
ஆ அதா இருக்கு ம்
சேரி ஓகே சேரி பாப்போ நீ ஃப்ரீயா இருக்கியா நம்ம ஒரு நாள் போயிட்டு சும்மா ஒரு கொட்டேஷன்னாச்சு ஒரு ரெண்டு மூணு கடையில போய் வாங்கி ட்டு வருவோ ஃபோன் எல்லா விசாரிச்சுட்டு ம்
சேரிங்க அப்ம் பண்ற
சேரி ஓகேடா
ம் சேரிங்க இதாங்க மாறுனது